ஹலோ ஆ கேக்குது கேக்குது சொல்லு
ஆ கண்ட்னியூ பண்ணு இப்போ
அதுதா கத அந்த கததா அப்பா தைரியசாலி தம்பி பயந்தாங்கோலி
! ! ! ! ! ! ! ! ! சேரி சேரி சேரி சேரி ஆ ஓ ஹஸ்பண்ட்டு எப்ப ஆபீஸ் போவாங்க
ஐயோ அது அது அந்த கதைய ஏங் கேக்குற அது ஃபுல் டைம் ஒர்க் ப்ரம் ஹோமு எல்லா நம்ம உண்மையப் பண்ண முடியாது
அய்யய்யோ செரி செரி அ ஏ பசங்க பெரியப் பாப்பா டென்த் படிக்கிறா சின்னது சிக்ஸ்த் படிக்குது ஆமா ஃபோர்ட் எக்ஸாமு
ம்
அ சின்னது பிப்த்து படிக்குது ஆமா வீட்டுக்கிட்டதா ஸ்கூலு அ சின்னது போயிரு அதுக்கு வேன்லா வரு அ வேன்ல போகு ஆமா ம் நீ ஜாய்ன் ஃபேமிலியா மாமியார் மாமனார்
இல்லப்பா செப்ரேட்டா தா இருக்கு
ஆ ஓகே ஓகே ஆ சூப்பர் சூப்பர் ம் செரி உஹு
டார்ச்சர் வந்துச்சி மிஸ் டார்ச்சர் பண்ணிட்டு போவோ
அய்யோ கடவுளே எல்லா வீட்லயு அப்டிதா போல
இதெல்லா யார்டயு சொல்ல முடியாது
அ அ அ அப்டிப்பட்ட டார்ச்சர்
ம் அம் இத பாரு கேட்டுட்ருக்கா சவுண்டு சைட்ல
ஓ அ அத பாத் அத சவுண்டு வச்சு தாங் கே க்றே நீ ஜாய்ன் ஃபேமிலியா என்னனு
அப்டித எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வந்து இந்த மாரி டாஸ்க் இருக்கு அப்பறோ நாங்க ஃப்ரீ
ம்
அப்பறோ நாங்க ஃபுல் டைம் ஃப்ரீதே ஃபுல் டைம் ப்ரீதே ம் யாரு ஆ அதெல்லால்லா ம்
போட்ருக்கும் போதா அப்றோ என்ன
ம்ஹு
அ
என்ன ஒண்ணு பசங்க ஒன் டென்த் ஸ்டாண்டர்னா டியூஷன்ல்லா சேத்துவுட்ருக்கியா
ஆமா மேக்ஸ்க்கு மட்டு போயிட்டுருக்கா
ம் நீ ம் டுவெல்த்ல நீ எங்கப்பா மேக்ஸு டியூஷன் போன ஆனந்தி மிஸ்ட தானே
இல்லையே நீங்க தா ஆனந்தி மிஸ்ட போனீங்க நா வந்துட்டு இந்த ராமன் சாரு அவர்ட்ட போன
அங்கயா செரி செரி செரி செரி செரி செரி செரி ம்
ஏ தீடீர்னு நீயு ஆனந்தி மிஸ்ட தான போன ம்
நா அங்க போகல நா அங்க போகல தனியா ஒரு எடத்துல போனே நம்ம ரெண்டு பேருந்தான நா நானு நீனு எத்தன பேரு போனோ தேவகோட்டைக்கி
உஹம் அ அதெல்லா வேண்டவே வேண்டா தேவையே இல்ல
ஆமாமா நா நா அப்போ வந்து எங்க அம்மா கூட வந்தே
அம்மா கூட வந்தியா ஓ செரி செரி செரி அ
ஒரு நம்ம ஒரு நாலு பேரு நெனச்சா அந்த அந்த ஒரு நாலு நாள் தா ஞாபகத்துக்கே வரு எனக்
இல்ல ஆக்சுவலா எனக் அது மறந்துருச்சு என்னன்னே தெரில
எனக்கு அதெல்லா ஏ வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள்
மறக்க முடியாத நாட்கள் மறந்துரு எதுனாலு மறந்துரு
அது மட்டு மறக்கவே முடிய மாட்டேங்குது அறியாத வடுவா உள்ளே நின்னைக்கிச்சு அழியாத வடுவா என்ன பண்றது ஆனா இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேனே நானு யாராவது என்னைய வந்து இது பண்றீங்ளா யாராவது என்னைய வந்து அலர்ட் பண்றீங்களா அதுதா வருது வரு அதுதா வரு து வாயில வேற எதுமே வரமாட்டேங்கிது பாரு என்னைய எல்லா அடிக்கணு
அ ஹ ஹ
நீலா அடிக்க இப்ப கூட வந்து நீ எல்லா மெசேஜையு நீ ட்ரான்ஸ்ஃர் பண்ணிட்டு இருக்க அப்டின்னு திட்டி
ஹ ஹ
இவுக அப் இவுக அப்பா வந்து நீங்கள் எல்லா மெசேஜையு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்க அப்டின்னு திட்டிட்டு போராரு இப்ப
அப்பிடியா ஒ சேர் சேரி ம் சேரி ம் அப்புற இன்னைக்கி என்ன ரசம் தா வச்சே ரசம் கொ
ஏ இன்னைக்கு புதன்கிழம ரசம் ம்
ம் புதன் கிழம நாங்க வந்துட்டு நான்வெஜ் எ ஹஸ்பண்டு ஒ ட்ரேடிங் பண்ணிட்ருக்காங்க
ட்ரேடிங் ம்
அ ஆமா அங்க அங்க இருந்தாங்கல்ல ஃபஸ்டு இப்ப இங்க வந்து டு அந்த வேலையு கொஞ்ச கொஞ்சோ பாத்துட்டு இதையு பண்ணிட்டுரு
ம் சேர் சேர் சேர் சேர் ம்
வேல வாங்கி குடுத்தால அப்புறோ நாங்க ஷாப்பு வச்சிருக்கோ அவ தா நம்ம ஃப்ரெண்டு அ அ ஷாப்பு வச்சிருக்கே நானு அதனால அப்டியே பாத்துட்டு
ஓகே ஓகே ம்
ஆ வச்சுட்டு இருக்கோ அதனால அதையு பாத்துட்டு எல்லா பண்ணிட்டு அப்டியே போகுது லைஃபு
போட்டு போட்டு எதா தா பண்ணணு நானு ஸ்டிச்சிங்க்ல கொஞ்சோ இன் இன்ட்ரஸ்ட் ஆகி ஸ்டிச்சிங் பண்ணிட்டுருக்றே
அப்டியா சூப்பர் சூப்பர் நானு இந்த ஆரி ஒர்க்லா பண்ணுவே
ஆனா நா இருக்குற ஏரியால வந்து பிளவுஸ் ஸ்டிச்சிங் இந்த மாரி ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி இங்கேல்லா வந்து சேல முந்தான இருக்குல்ல சேல முந்தான அதில டிசைன் பண்ணுவாங்க
ஆமா அங்கல்லா அப்டிதா
ம் அதுக்கு கு தனியா காசு அது பண்ணுவே நானு குச்சு ஒர்க்ன்ட்டு அது பண்ணுவே அ அது பண்ணி குடுப்பே அது நம்ம அது நம்ம பாக்குற வேல மேல டிபெண்ட்ஸ்ஸ் கேல்சா மேல டிபெண்டு அது வந்து எவ்ளோ எப்டி நம்ம டிசைன் குடுத்து பண்றோமோ அதுக்கு தகுந்தாப்ல இது நா இப்ப வந்து நார்மல் ஸ் இத தா பண்ணிட்ருக்கே எனக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் கெடைக்கு அவ்ளோதா
ஓ சேரி சேரி இதுவு கத்துக்க ஆரி ஒர்க்கு நல்லாருக்கு
அது ஒரு மாரி கண்ணு வலிக்கிதுப்பா
கண்ணு வலிக்குதா எனக்கு அது பழகிருச்சு அதுனால ஒண்ணு தெர்ல
இது வந்து நமக்கு சில்க் த்ரெட்ட வச்சு அப்டியே இது பண்றது சரியா போயிரு
ஆமா இது
ஸ்ஸு சேரிய வந்து அதுக்குன்னு ஒரு தனி இது இருக்கு அதுல போட்டுட்டு நம்ம ஊசி வச்சு ஓட்ட போட்டு சில்க் த்ரட்ட வச்சு பண்ணி இது பண்ணி இது பண்ணி எடு தோனா சரியாயிரு ஈஸியா வந்துரு டிசைன் ஈஸியா டிசைன் கொண்டு வந்தர்லா ஆனா ஆரி ஒர்க் க்குல நம்ம ரொம்ப நுண்ணிப்பா ஹேண்ட் எம்ட்ராய்டரி ஆகட்டு ஆரி ஒர்க் ஆகட்டு ரொம் ப நுன்னிப்பா குடுக்கற மார்ருக்கு உள்ள உள்ள குடுத்து குடுத்து து ரொம்ப இதுவா எடுக்குற மார்ருக்கு அதுனால கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ஆமா அதுனால அதை அப்பற அந்த பொண்ணு பாப்பாவுக்கு வெரைட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் டெய்ல்ஸ்ல ஃப்ராக்ஸ் தப்பே
ஓ சூப்பர் சூப்பர் அ கஸ்டமைஸ் பண்ண கஸ்டமைஸ்க்கு குடு தாபாக்க பண்ணி குடுப்பியா
கா சூப்பரா பண்ணி குடுப்போ நா வந்து ட்ரெஸ் எடுக்க மாட்டோ ஏதாவது அவசரோ அப்பின்னாதா இங்க இருக்க பக்கத்துல இருக்க ஷாப்ஸ்ல போய் ட்ரெஸ் எடுக்குறது ஆனா இது
க கஸ்டமைசிங்கா சொல்லி வச்சு செய்ற மாரி
ஆமா இது நமக்கு ஏதாவது இப்ப பொங்கலு பாப்பாக்கு ஏதாவது ஸ்கூலயுமே செலிஃப்ரேஷன்ஸ் இப்ப தா எல்லாத்துக்கு செலிப்ரேஷன்ஸு வாங்களே கிறிஸ்மஸ்னா செலிப்ரேஷன்ஸ் அ தீபாவளினா அ அந்த ஒரு செலிபிரேஷன் அப்டின் எல்லாத்துக்கு சொல்றாங்களா அந்த மாரி செலிபிரேஷன்ஷு இதலா ட்ரு நானே ஃபேப்ரிக் எடுத்து தப்பே ம் இப்போ லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு ஃபுல்லா ரோஸ்ஸு ஃபுல்லா ரோஸ் வச்சு ஃபுல் லாங் ஃப்ராக்கு அவ்ளோ அழகா இருந்ச்சு அந்த ஃப்ராக்கு
ம் ம்
மேல நல்ல செஸ்ட்டு கிட்டே ம் அன்ப்புச்சு விட்றே நானு மேல செ ஸ்ட்டு கிட்ட வந்து பெரிய ரோஸ் வச்சு ஒரு ஃபு ஒரு ஃப்ராக்கு அந்த மாதிரில்லா பண்ணுவோ நா என்னோட என்னோட டீச்சர் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவா திங்க் பண்ணு அது சூப்பரான இது கொஞ்ச பொறுமையாவு சொல்லி குடுக்கு எனக்கு
ஓ சேரி சேரி சேரி ம்
து அது பழய பின்னு தச்சுக்குவே
நம்ம நம்ம ஸ்கூல் படிக்கும் போது கம்ப்யூட்டர் மிஸ் ஆனது கம்ப்யூட்டர் மிஸ் மேக்ஸ் மிஸ் ஜெலன் பண்ணுவோமே அதுமாரி
அவளோ தலயெல்லா திங்க முடிலப்பா
ம் திங்க அ
எவ்வலதா தின்னாலு அந்த மேக்ஸ் மிஸ் சொல்லி் குடுக்குறது மட்டு புரியாது எனக் கு ஆமா என்னடா இது அதாரே எப்டி அங்க இருக்கு ஸ்டார்ட்டிங்கு அப்டியே ஆர மார்க்கு கீழ இப்டி போட்டு இப்டி திருப்பி கொண்டுட்டு வந்து ஆன்சர போடு பாரு
ஆமா ஐயோ எனக்கு சத்தியம்மா சத்தியமா எனக்கு அந்த கணக்கு பாடோனா எனக்கு வந்துட்டு லவன்துலயு டுவல்துலயு தா நா வெறு
வெறுத்து போனது அத நம்மள வெறுக்க வெச்சது அ தட் பர்சனல் ஒன்லி தட் பர்சன் ஒன்லி அதுனால தா நம்மளோட லைஃப் இப்டி தெணறிட்டு இருக்கு உண்மையிலே சொல்றே
சத்தியமா நா எனக்கெல்லா மேக்ஸே வராதது காரணோ அதெனாலதா நா நெனைக்கிறே எனக்கு
அது வந்து ஒன்ஸ் கிளாஸ் உள்ள என்டர் ஆயிட்டாலே நம்ம தூங்கி தா வழிவோ
தூங்கி தா வழிவோ ஆமா எப்டி ஷய் மார்க்கே வர முடியாம என்னென்ன பண்ணுச்சு ஆ இ இப்பதா எனக்கு ஞாபக வருது மார்க்கே வர முடியாம ரொம்ப பண்ணுச்சு ம் அந்த சரண்யாட்டெல்லா பேசுவியா லேக்கலா இல்ல தெரியுமா தெரியுல
ஆமா எது அது அப்பவே ஏதோ ஆச்சுன்னு தெரியு எனக்கு அ இன்ன அத ஏதோ அச்சு உசு என்ன சொன்னாங்க அது அப்போவே ஆ எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே அது
ஆ ஆமா அப்பவே ரொம்ப வருஷோ ஆச்சு ம்
என்னம்மோ நா வந்து இவளவுத்தா நம்ம அதுலயே நா நேம் யூஸ் பண்ண கூடாது குண்டா இருப்பால்ல உனக்கு ஞாகபோ இருக்கா அந்த செட்லயே அவள தா நா அடிக்கடி பா த்துருக்கே நா இப்ப ரீசெண்டா நா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு போனப்போ அவளத்தா பாத்தே அ அவளுக்குமே இன்னு மேரேஜ் ஆகாமதா இருந்தது
ஆ
ஆ ஆமா
அப்பவே அப்டி இருந்தாடி
ஆ ஆமா அவளுக்கு அதனால யோ இல்ல அவங்க ஃபேமிலியில ஏதோ ப்ராப்ளமோ என்னன் தெர்ல மேரேஜ் ஆவல தம்பில்ல அவளுக்கு எங்க தங்கச்சி
தங்கச்சி ஒண்ணு இருந்ததுல
தம்பி மட்டுதா
நீ யா நீ யார சொல்ற அப்ப தெர்ல ம் சரி ம் சரி இரு கன்டினியூ பண்ணுவோ இரு ஆமா ம் சரி ஆ நா கூப்புடுறே இப்ப பாத்தியா அது கூப்புடுறே இரு ம் ம்